சொல்லுமா தடங்கச்சி என்னம்மன்றற
நீங்க என்ன மேடம் பண்றீங்க
இந்தாதமா வீட்டுலதான் இருக்கேன் நீ என்ன பண்ற
நாங்க இப்பதான் பசங்கள எல்லாம் கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு இப்ப தான் வீட்டுக்கு நான் வந்தேன்
சரி சரி சாப்பிட்டாச்சாமா என்ன சமைச்சிங்க
சாப்பிட்டாச்சு சமையல் லெமன் சாதம் வாாலக்கா வருவல்
நல்ல சாப்பாடு நல்ல சாப்பாடு காலையில எழுந்த பொழுதெ எல்லாம் எப்படி போச்சு
நீங்க சாப்ப்டீங்களா
சாப்பிட்டோமா நீ சாப்பிட்டோமா நீங்க எண்ணெய் குழம்பு ரசம் ஆஹ் சச்ச கட்டமா
உஹம் வெளில எும் போலையா சிஸ்டர்
இல்லமா கொஞ்சோ பேங்க் வேலதாமா இருக்கு கொஞ்சோ வேல இருக்கு போய் பாக்கணு கொஞ்சோ வெளில போற வேலையு இருக்கு இந்த ஒரு ஊருக்கு பக்கத் தூருக்கு வரைக்கு போற வேலையு இருக்கு இங்க நிறைய வேல இருக்குமா
சேரிங்க சிஸ்டர்
அ அப்புறோ உங்க வீட்டுக்கார எல்லா ஃபோன் அடிச்சாறாமா சாப்ட்டாறாமா நல்லா இருக்காறாமா
நல்லா இருக்காங்க சிஸ்டர் ஃபோன் அடிச்சாங்க
உங்க அம்மாக்கு ஏதோ முடியலே சொன்னீங்கள அம்மா என்னமா ஆச்சு
எங்க அம்மாக்கா சிஸ்டர் அத ஏ கேக்குறீங்க அவங்களுக்கு ஸ்டொமக் பெயின் அது போய் ஸ்கேன் பண்ணி பாக்கணு
செரிம்மா செரிம்மா அப்டியே விட்ராதீங்கமா போய் ஸ்கேன் பண்ணி பாருங்கம்மா
சேரிங்க சிஸ்டர் கூட்டிட்டு போய் காட்றே
அ ஆ என்னமோ சொல்ல வந்தீங்ளேமா சொல்லுங்கமா
இல்ல சிஸ்டர் இந்த ஆட்டுக்கால் பாயான்னனு ஒன்னு செய்வாங்கல்ல சிஸ்டர் அது இன்ன வரைக்கு நா செஞ்சதே இல்ல அதுக்கு மெனு கொடுக்குறீங்களா
இல்லமா எனக்கே ஆட்டுக்கால் பாயா எனக்கே செய்ய தெரியாதுமா
உங்களுக்கே செய்ய தெரியாதுங்களா
ஆமா ஆமா ஆட்டுக்கால் சூப்புனா தெரியுமா ஆட்டுக்கால் பாயாலா நா வெச்சது இல்லமா
சேரி ஆட்டுக்கால் சூப்பு சொல்லுங்க சிஸ்டர் நா ஆட்டுக்கால்ல எதுவுமே செஞ்சது இல்ல சிஸ்டர்
ஆ ஆட்டுக்கால வாங்கி நல்லா வாட்டிட்டு ஒரு ரெண் நாள் காய விட்றணு ஒரு அ நூல் நூல்ல கட் ஆ நிழல்ல வந்து அப்டி காய வைக்கணு ரெண்டு மூண் நாளைக்கு ரெண்டு மூண் நாள் காயஞ்சா எவ்வளோ காயஞ்சாலு நல்லது தா
சேரிங்க சிஸ்டர் சில வீடியோஸ்லா பாத்தே அது எப்டின்னா அப்டியே பச்சையாவே செய்றாங்களே அது எப்டி சிஸ்டர்
அது செய்யுலா அது வந்து அவ்ளோ ருசியா ஒரு இதுவா இருக்காது இதுன்னா நல்லா இருக்கு நல்ல டேஸ்டா இருக்கு ஆமா மத்தபடி ஒடனே கூட தா செய்யலா அது சாப்ட்டு பாருங்களே நீங்க ஒரு நாள் செஞ்சது ரெண்டு மாரியு மே சாப்ட்டு பாருங்க தெரியு உங்களுக்கு ஆ அ அத வந்து நல்லா துண்டு துண்டா வெட்டிட்டு மொதல் நாள் நைட்டே என்னா பண்ணணு வெங்காயோ பச்ச மொளகா அ தக்காளி அ மிளகு கொஞ்சோ மெளகா போட்டுட்டு
ம்
அ மஞ்சத்தூளு சோம்பு சீரகோ மஞ்ச தூளு இது மூணையு வந்து மிக்சில நல்லா அரைக்கணு இல்ல கையில அரைக்க முடிஞ்சா கையில அரைக் க்குலா அரச்சு இதுல ஊத்தி ம் உப் பு போடக்கூடாது லைட்டா உப்பு போடணு கா கா உப் புல்ல அது மட்டு தா போட்டுட்டு மொத நாள் நைட்டு ஒரு பத்து விசில் வெச்சிற்ணு
ம்
பத்து விசில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில உங்களுக்கு மறுபடியு சூடு பண்ணு தேவையான தண்ணி அப்பறோ நம்ம கொஞ்சமா தானே ஊத்திருப்போ அப்புறோ தேவையான தண்ணிய வச்சு கொதிக்கி வச்ட்டு குடிச்சா சுப்பு ரெடிம்மா கொத்தமல்லித்தல போட்டுக்கணுமா அவ்வளதா இதுதா சிம்ப்ளி சூப்பர் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி வெப்பாங்க இது நம்ம பக்க அந்த மாரிதா வெப்பாங்க
அப்படிங்களா சேச்சி
ஆட்டுகால் பாயவும் ஆனா ஒரு நாள் செஞ்சு பாக்கணும் ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தம்மா அங்க வந்து ஆட்டுக்கால் பாயா வந்து இடியப்பத்துக்கு வச்சிருந்தாங்கம்மா
அதேக்குதான் சிஸ்டர் நானும் கேட்டேன் சைடிஷ் அது எல்லாமே இடியப்போம் ஆட்டு கால் பாயா இடியப்பம் ஆட்டு கால் பாயா அப்படிங்கறாங்க அந்த ஆட்டுக்கால் பாயாவல்ல என்ன தாண்டா டேஸ்ட் குட் பாலாம் என் உங்கள்கிட்ட கேட்டு சேரி விடுங்க யூடியூப்ல பாத்துப்போம்
ஒரு நாள் நம்மளும் அதை செஞ்சுதாம பா க்கணும் எனக்கும் தெரியாத எனக்கு ஆஹ்
உம் நீங்க செஞ்சா ட்ரை கூப்பிடுங்க ந செஞ்சாலும் உங்களை கூப்பறேன்
ஆஹ்
உம்
இடியாப்பம் நீங்க வந்து கட்டையா இல்ல இந்த இதுல எல்லாம் வக்கிற ஆன்லைன்ல அந்த மாதிரி யாம
ஆமாங்க
என்னம்மா என்னம ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது ஆஹ் இடியாப்ப கட்டைல வந்து மாவு புளிஞ்ஞாதாம நல்லா இருக்கு
அது நம்மகிட்ட அது இல்லதத்த இந்த அது சுத்துவோம்ல ரெடிமேட் மாரி அதுதா சிஸ்டர் இருக்கு
கனமா இருக்குமா அது நா இப்ப வந்து லேட்டஸ்ட்டா வந்து முதல்ல நானு அந்த மாரிதான் வச்சிருந்தே
ம்
ஆஹ் இப்ப வந்து கட்டைல வச்சிருக்கம கட்டைல வந்து அவ்ளோ சாஃப்ட்டா இருக்குமா இடியாப்போ இந்த கொழந்தைங்கல்லா ரொம்ப விரும்பி சாப்டுவாங்க அதுல செஞ்சோம்னா இது பாருங்களே நீங்க ஹார்டா இருக்கு ஆனா அதுல பூப் பூ பூ பூவா இருக்குமா ஒரு இடத்துல செஞ்சிருந்தாங்க அதுக்கப்புறோ தா நானு கட்ட வாங்கிருக்கே ஆனா இன்னு செய்யல இனிமேத்தா செய்யணு
ட்ரை பண்ணுங்க
நீங்க இன்னைக்கு எங்கேயு வெளிலைலா போகலையாமா
நான் இன்னைக்கு போற வேலை இருக்கு சிஸ்டர் ஆனா நா போல சிஸ்டர் இன்னைக்கு ஒடம்புக்கு முடியில ஆ குட்டிப்பால கொண்டேப்ர போட்டு வந்தாஜு அவங்கள இனி திரும்ப போய் ரெண்டு மணிக்கு ஆமா திரும்ப ரெண்டு மணிக்கு இப்பய பிக் அப் பண்ணணு டிராபு பிக்கப் டிராபு பிக் கப்ல தா இருக்கே
இன்னுமு அந்த தையக்காரவுக ஜாக்கிட்டே தெச்சு தர மாட்றாக இப்படி பண்றாகலே மா என்னமா மாச கணக்குல வச்சுட்டா எப்புடிமா மாச கணக்குல இவ்ளுகளு வச்சுக்கிட்டா நாம என்னதாமா பண்றது
ஆமா அவுங்க தரவே மாட்டேங்றா அ ஃபங்க்ஷன் வேற வருது ஃபெஸ்டிவல் வேற வருது
இதுக்காண்டியே நம்ம ரண்டு பேரு தையல் கத்துக்கறொமா
கண்டிப்பா சிஸ்டர் நம்மளு தையல் பழகறம் நம்மளு ப்ளவுஸ் தெக்கறோ
இதுக்கவே நம்மளோட பிளவுஸ்ஸ தைக்கறதுக்காண்டியாச்சு நம்ம வந்து கண்டிப்பா தையல் கிளாஸ் முடிக்கணு ஏங்க இவுங்கட்டலா கென் சு முடியல எத்தன தரமா ஒரு கடைக்கு போறது ஏமா பாக்கிறவ என்னமா நெனப்பா அடி கீருந்த புள்ளைக்கித் இதேதா வேல போல
எலா தெ டைலர் க்ளாஸ்கே வந்திருக்கீங்களான் என்ன கேட்டுட்டாங்க சிஸ்டர் இ போய் ஒக்காந்திருக்கவு
நம்ம ஊர்ல நாலு பேர் இருப்பா பாத்திகளா நாலு பேரு தெரியுமா உங்குளுக்கு அந்த நாலு வேர்ல ஒர் உ நாலு பேர் என்ன வந் என்ன தெரியுமா பேசுவாக இவ் வேலையே இல்ல போல உனக் இதே சேல எடுத்து கட்டுறதே தா வேல போல எப்ப பாத்தாலு தே கடையிலே நிக்கிறா என்னய ஒரு ஆள் அப்டியே கேக்குறாங்க பாத்துக்குங்க
ம்
அ என்னத்த சொல்றது போங்க எப்டிலாம் போகாத மனுச மொதல்ல அந்த கடைய மொதல்ல மாத்தணுமா
என்ன பண்றது சிடர் அந்த ஒரு டைலர் தா நம்ளுக்கு ஃபிட்டாருக்காப்ல என்ன லேட் பண்ணுவாப்புல அது ஒண்ணுதே அவரு கிட்ட இல்லனா ஆள மாத்திட்டு டக்கு டக்குன் போயிர்லா
ஆமாமா ஐஜக்
ம் உன்னொரு ஒரு லேடி டைலர் இருக்காங்க ஆனா அவுங்க சொன்ன டயத்து குடுப்பாங்க பட் அவங்க கொஞ்ச லாங்ல இருக்காங்க இருந்தாலு நீ இந்த டைலர் மாரி கம்ஃப ஃபடபுள் இல்ல
அதுனாலயே தான் பார்க்க வேண்டியதா இருக்கு அதுக்காண்டி ஒரு மனசாச்சி இல்லையாமா போன வருஷம் திருவிழாவுக்கு வாங்கினத இன்னும் தரலாமா எனக்கு
நல்லது
போன வருஷம் திருவிழாக்கு வாங்குனாக மறு வருஷம் திருவிழா வந்துருச்சு
ரைட்டு
உம் என்ன பண்றது இந்த மாதிரிலாம் தைக்கிற கடையில இந்த மாதிரி டெய்லரு தேவையா சொல்லுங்க ஆன்லைன்ல அதுக்கு பேசாம ரெடிமேடு் ப்ளோஸ் வாங்கி போட்டுட்டு போயிடலாம் பேசாம இப்ப எல்லாரு யார பார்த்தாலும் அந்த மாதி தான் போட ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க
ஆமா யாரும் குடுக்குறதுல்ல ரேட்டும் சீப்பா இருக்கு இந்த துணி வாங்கி தைய கூலி குடுத்து அதத்தா சொல்ல வரேன் இவங்கள்ட்ட தைய கூலி குடுத்து துணி வாங்கி குடுத்து நாள் நட நடந்து அதுக்கு பெட்ரோ ரோல்ஸ் செலவு பண்ணி டயத்த வேஸ்ட் பண்ணி போய் அங்க இருந்து தைக்கிறதுக்கு
எனக்கெல்லா ஒரு டிரெஸ் வாங்கினா அத உடனே தச்சு உடனே போடணுமா அது ஒரு வாரம் பத்து நாள் ஆச்சுன்னு வச்சுங்களேன் அதுல
ஒரு டைலரு அவங்க வந்து கொரியர் தா பண்ண சொல்றாங்க எப்படின்னா அங்கேயே பேஷியல் பண்ணிக்கலா அங்கேயே நம்ம பேஷியல் பண்ற டைத்ல அவங்க நம்ம சாரி எடுத்து கொடுத்தோம்னா அங்கேயே ஸ்டிச் பண்ணி ஒன் அவர் தான் பேஷியல்லா லேட் பண் அது எங்கன்னுந்தாங்க தெரில ஒரு ஆக்டர்ஸ் பாத்தேன் எப்படின்னா நிஷா அறந்தாங்கி நிஷான்னு சொல்லுவாங்கல்ல அவங்க ஒரு அறந்தாங்கி நிஷான்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்கள பட்டிமன்ற பேச்சாளர்
ஆமா ஆமா ஆமா
அவங்க ரீல்ஸ் போட்ருந்து பாத்தேன் அந்த செம்ம அப்பயே அளவுடுத்து அப்பயே ஸ்டிச் பண்ட்டாங்க
அந்த அம்மா இப்ப மேக்கப் பண்ண வந்தவங்க அப்படியே டக்குனு மேக்கப்ப முடிச்சு இந்த டிரெஸ்ஸயே வேர் பண்ணிட்டு
எப்படிமா அவளசீக்கிறந்தப்பாக
அதான் நம்ம வந்து பேட்டன் எப்படி குடுக்குறோமோ
ஏமா இருமா அந்த உடனே திருப்பி கூப்டுறோமா அந்த ஒரே நிம்ஷமா அந்த கூப்றேன்
ஆ சரிங் சிஸ்டர்